ஹலோ ஆ சொ ஆ கேட்குது தோழி
ஆ வணக்கம் தோழி நலமா இருக்கீங்ளா சாப்பிட்டீங்ளா
ஆ நா நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நலமா இருக்கே தோழி ஆ இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி பேசலா தோழி
இப்ப நீங்க சொல்லுங்க எதுனாலு பேசலா
ஆ ஓகே தோழி ஆ குக்கிங் பத்தி பேசுவோமா
என்னது
குக்கிங் சமையல் பத்தி
ஆ குக்கீ ஓகே ஓகே
ஆ சொல்லுங்க தோழி உங்களுக்கு பிடிச்சமான டிஷ் எது எது நல்லா சமைப்பீங்க
நா சொல்லணுனா நா நான்வெஜ் ஐட்டோ எல்லாமே நல்லா சமைப்ப ஆமா எ கொழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கு பிரியாணி, பள்ளிப்பாளையம் அதுக்கப்றோ சி மட்டன் சுக்கா இதெல்லா ரொம்ப புடிக்கு
ஓ ஓகே ஓகே
ஆமா
ஆ சைவ உணவுகள்ல எது தோழி உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ஆ சை எனக்கு புடிக்குன்னு சொன்னோனா எனக்கு வந்து லெமன் ரைஸ் கர்டு ரைஸ் அந்த மாரிதா எனக்கு புடிக்கு
ரொம்ப புடிச்சது சொன்னா அந்த பா ஆ அந்த காலத்துலெல்லா பண்ணுவாங்கல்ல இந்த கூட்டாஞ்சோறுனு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ்ம் போட்டு முருங்கக்கா கத் திரிக்கா, வாழைக்கா மிளகா மாங்காலா போட்டு பண்ணுவாங்கள அந்த சாதம் எனக்கு ரொம்ப புடிக்கும் ஏன்னா எங்க அம்மா பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாவு இருக்கு ஆ நா என்ன சொல்றன்னா எங்க வீட்ல நா குக் பண்றது எல்லாமே மண் பானைலதா பண்ற சரிங்களா ரெடிஸ்னல் முறையிலதா நா குக் பண்ற, ம் தா ரொம்ப சுவையாவு இருக்கு அப்டினு நா இது பண்றே
ஆ, ஆமா தோழி அதுதா வந்துட்டு கொஞ்சோ டேஸ்ட்டா இருக்கு இல்லையா
ஆமா ஆமா, நீங்க இந்த மாரி பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த மாரி சமையல் நல்லா வரு
எனக்கு பாத்தீங்க அப்டின்னா நா சைவ உணவுகள் வந்துட்டு நல்லா சமப்பே தோழி ஆ உதாரணமா சொல்லணு அப்டின்னா சாம்பார், ரசோ, வத்த கொழம்பு இந்த மாதிரி உள்ள சைவ உணவுகள் எல்லாமே நா நல்லா சமப்ப அசைவ உணவுகள் பாத்தீங்க அப்டின்னா சமைக்கிறதுக்கு இப்பதா நா கொஞ்சோ கத்துக்கிட்டு இருக்கேனு சொல்லலா
ஓ ஓகே ஓகே
ஆ ஏனா அசைவ உணவுகள் வந்துட்டு நா சாப்டாமே இருந்தே இப்ப ஒன்‌ இயராதா சாப் புட ஆரம்பிச்சிருக்கே
ஆ
ஆ அதனால சமையலு நா இப்பதா கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்ருக்கே தோழி
சரி சரி சரி அதே மாதிரி நா குக்கிங்ல என்ன சொல்லணும்னா தோச இருக்குல்ல தோச வந்து அ நறைய விதமான தோசைகள் வந்து நா பண்ணுவே பண்ணி் குடுப்பே கொழந்தைங்களுக்கு ஆமா தோசையில நம்ம என்ன நம்மல்லாம் ம் அ எனக்கு நா கொழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அரிசில அரிசி மாவு அரிசி உளுந்து தோச பண்ணுவாங்க அதுக்கப்றோ அட தோச பண்ணுவாங்க அதுக்கப்பறம் சொரக்கா தோச பண்ணுவாங்க அதுக்கப்பறம் வேற என்ன சொல்றது பிரட் ஆம் ஆ இந்த தோசை மாவுல வந்து ஆம்லேட் ஊத் தா அது தோ முட்ட தோச அப்டி சொல்லுவோம்ல ஆனா இப்போ அப்டி கெடையாது இப்போ நறைய சிறுதானியங்கள் நமக்கு நறைய இருக்கறதுனால நம்ம சிறுதானியோ வச்சு நறைய தோசைகள் பண்ணலா அது நம்மோ அதுக்கு அதுல வந்து நறைய சத்துக்கள் இருக்கனால நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து நல்ல என்ன சொல்றது உடலுக்கு ரொம்ப நல்லது
ம் ஆமா தோழி
நீங்க எந்த மாரி தோச நா அடிக்கடி நேத்திக் கூட நா எயா பசங்களுக்கு வந்து அது என்ன சொல்றது அ ஆ எஸ் மாப்ள சம்பா அரிசில தோச சுட்டு குடுத்தே என்ன நம்ம நார்மலா சுட்ற தோச மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சின்னு வராது அது கொஞ்சோ வலுவலுப்பு தன்ம இருக்கு அதுதா கொழந்தைங்க லைக் பண்ண மாட்டுக்காங்க மத்தபடி அதோட பயன்கள் என்ன அப்டின் சொல்லி குடுத்தா அவங்க வந்து அத விரும்பி சாப்புட்றாங்க ஆமா ஆமா
ஓ என்ன என்ன சொன்னீங்க அந்த தோச அரிசி பேரு என்னா ஓ ஓகே ஓகே
மாப்ள சம்பா கார்போக அரிசி அ இன்னொன்னு என்ன சொ சொல்லணும்னா கார்போக அரிசி வந்து என்ன சொல்லற அது ரைஸ் கூட செந்துனாலும் அது வந்து நறைய இதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்றோ இன்னொன்னு சொல் அ இந்த ராஜாக்கள்லா சாப்புடுவாங் கருப்பு கவனி அரிசி அதுல தா அந் அந்த காலத்துல வந்து ராஜ் ராஜாக்கள் வந்து அத எடுத்துக்கிடு வாங்கலா சாப்பாடுக்கு ரொம்ப சாப்ப சாப்ட முடியாது ஆனா அதோட ரைஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கு ஆனா அது ரொம்ப குக்கிங் டைமிங் வந்து ஆ ஆ கவுனி அரிசி அரிசி சொன்னா சொல்லிக்கிட்டே போலா நமக்கு தெரியாத அரி சி நறைய இருக்கு
ம் ஓகே ஓகே
மோஸ்லி நம்ம வந்து குக்கிங் பண்ணம் சொல்லுங்க
ம் எனக்கு தெரிஞ்ச தோசைலா பாத்தீங்க அப்டினா கோதும தோச தெரியு அ நார்மல் தோச ம் அப் அப்பறோ ரவா தோச வேணு நாலு ஊத்துவே அவ்வளதா தோழி எனக்கு தெரியு
சரி சரி ஆனா நீங்க நறைய கத்துக்கடணு சிறுதானியத்துல தோசை சுட்டு பாருங்க ஆப்போ சுடுங்க இடியாப்பௌ சுடுங்க இதெல்லா நா பண்ணுவே
ஓ ஓகே ஓகே சிறுதானியோலா ட்ரை பண்ணவே இல்ல
ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்னன்ன எப்பவுமே பர்ஸ்ட் எடுத்த ஒட்னே அது கரெக்டான அளவுல வருமா அப்டி ன்லா சொல்ல முடியாது அது கொஞ்சம் படிக்க அது பண்ண பண்ணதா நமக்கு அதோட பயன்களு அது எப்டி வருனு நமக்கு தெரியு இடியாப்பம் பண்ணுங்க நா வந்து வரகரிசில இடியாப்பம் பண்ணிருக்கே எ குழந்த வந்து அடிக்கடி இடியாப்பம் தா கே ப்பா ரைஸ்ல பண்ணி கொடுக்கத விட வரகரிசிலா பண்ணலா நம்ம வந்து நம்ம. ம் இடியாப்ப மாவு எப்டி பண்ணுவோனா ஃபர்ஸ்ட் பச்சரிசிய ஊற போட்டு அந்த மாரிதான பண்ணுவோ அதுக்கப்பற ஒணர வச்சு அதே மாரி ஸ் அந்த வரகுலயு திணைலயு அதே மாரி தா பண்ணணு
ஓ ஓக்கே ஓக்கே அது எப்டின்னு கொஞ்சோ சொல்லுங்க பாப்போ விரிவா
சரி இப்போ நீங்க ரெண்டு மெத்தட்ல பண்ணலா ஆ கண்டிப்பா எப்டினா ரெண்டு மெத்தேட்ல பண்ணலா இப்ப வரகரசிய கொஞ்சோ நேரோ ஒரு ஊர ஒரு டூ ஹவர்ஸ் ஊர வச்சு ட்டு அதுக்கப்றோ அது ஒரு ஈரத் அ ஒரு காஞ்ச துணில வந்து அது ஒணர விடணு ஒனர விட்டதுக்கு அப்றோ அத மாவு எடுத்து அதுக்கப் ப்றோ நா என்ன ப்டின்னா ஆவில அவிச்சு மறுபடியு இ தண்ணி விட்டு பெசைஞ்சு இடியாப்ப குழல்ல வந்து விடுவே விட்டு அந்த அச்சுல விட்டு இப்டிபா சுத்துனனா இடியாப்ப வரு அதுக்கப்றோ நா மறுபடியு அவிப்பே அது ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தேடு என்னன்னா நம்ம மாவு ஆட் றோல அப்பவே இந்த சிறுதானிய மாவ போட்டு நல்லா அத ஆட்டிட்டு அதுக்கப்றோ இட்லி குண்டால அத இட்லி ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்றோ அந்த இட்லிய எடு த்து அந்த நம்ம இடியாப்ப குழல்ல விட்டு சுத்தணு அது ஒரு இடியாப்ப வ வகைகள்
ஓ ஓகே ஓகே
ஆமா இதுக்கு தேங்கா பால் சைடிஷ் வச்சுக்கலா கொழந்தைங்க காரோ சேக்காதவங்க தேங்கா பால் நாட்டுச்சக்கர போட்டு சாப்புடுவாங்க அதுக்கப்றோ இன்னொன்னு என்னன்னா அ குருமா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரி விரும்புவாங்கள தேங்கா சட்னி அ தக்காளி சட்னி அ சொதி குழம்பு இந்த மாரி அது சைடிஷ்ஷா வச்சு சாப்ட்டா ரொம்ப நல்லது
ம் ஓக்கே தோழி ஓக்கே தோழி நீங்க சொன்னது நா கண்டிப்பா செஞ்சு பாக்றே எப்டி வருது அப்டின்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ஒங்களுக்கு பிடிக்கு அதே மாரி நம்ம எல்லாத்தையு என்ன சொல்றதுன்னா எது பண்ணாலு வந்து கொஞ்சோ கார வந்து குறைவா போடணு கொழந்தைங்களுக்கு அதிகமா எம்ம வந்து மிள மிளகோட காரத் த அதிகமா எடுத்துக்கலாம் வத்தலு வத்தல் இருக்குல்ல அதோட காரத்த வந்து கொஞ்சோ கம்மியா தா எடுத்துக்கணு அப்போ தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க
ம் ம் அப்ப காரம் வந்துட்டு கொஞ்சோ கம்மியா போட்டுட்டு நம்ம ட்ரை பண்லா
கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இருக்கு குக்கின் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்லா அதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது நீங்க இப்போ நம தோசை பாத்தோ தோசலிம் அட தோச கேள்விப்பட்டிருக்கீங்ளா நீங்க சாப்ட்டுருக்கீங்ளா
அட தோசையா
ம்
கேள்விப்பட்டுக்கே ஆனா சாப்ட்டது இல்லையே தோழி
சாப்ட்டதில்ல அடதோசன் சொன்னா நெறய சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் எல்லாரொ மொத் தமா ஊற போட்ருவாங்க ஆனா அதுல வந்து அரிசி கொஞ்சோமாதா இருக்கு எல்லா பருப்பு வகை கள ஊறப்போட்டு அதுல வந்து ஊர்னதுக்கு அப்பறோ பெருஞ்சீரகம் வத்தல் இஞ்சி பூண்டு கருவேப்புல்லா போட்டு ஆ ஆட்டங்கல்ல மாவு ஆட்டுவாங்க ஆட்டனதுக்கு அப்புறோ அதுல ஒரு அது வந்து ஃபுல் டே இந்த ஒரு எயிட் அவர்ஸ் அது வந்து புளிக்க வைக்கணுனு அவசியோ இல்ல ஒரு டூ அவர்ஸ்லயே இது புளிச்சிறு அ அந்த புளிப்பு தன்ம வந்துரு அதுக்கப்புறோ உடனே சுட்டீங்கன்ன கொத்தமல்லி கருவேப்பில்ல வெங்காயோலா கட் பண்ணி போட்டு சுட் ட்டீங்கன்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கு தேங்கா சட்னிக்கு
ஓ பரவாயில்ல தோழி உங்களுக்கு சிறுதானியம் பத்தி நெறையா தெரிஞ்சிருக்கு
ஆமா ஆமா நா அதுதா யூஸ் பண்றனால அது சொல்றே எல்லாமே யூஸ் பண்ணுவே ஆனா இப்பவு இப்போ இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலைக் இப்ப வந்து நம்ம எத கொண்டு வர்ணுமோ அததானே கொண்டு வரணு ஃபாலோ பண்ணணு
ம் ஆமா ஆமா சரியா சொன்னீங்க
ஆமா அதே மாரி நம்ம கூல்டரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாலு ஆ ரைஸ் எடுத்துக்கிட்டாலு இப்ப நம்ம வீட்டுல எல்லாருமே என்னவாது ஸ் விரும்புற குழந்தைங்க எல்லா வெள்ள இட்லி வெள்ள சாதோ அப்டிதானே கேக்குறாங்க
ம் நாப்
ஆ ஆ ம்ச் ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி குடுக்கணும்னா வெள்ள கலர அவாய்ட் பண்ணணு ரெட் கலர்ல இருக்க ரைஸை தா சாப்பிடணு அப்டின்னு சொல்லி குடுக்கணு நா ஃபர்ஸ்ட்டு என் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது அம்மா இது வேண்டா அப்டிதா சொன்னாங்க அதுக்கப்புறம் போக போக அதோட பயன்கள சொன்னதுக்குப்புறோ அவங்களே அது எடுக்க ஆரம்பிச்சட்டாங்க
ஆமாங்க தோழி நா கவுனி அரிசியில பாத்தீங்கன்னா எ ஃப்ரெண்டு ஒரு வாட்டி பொங்கல் வச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அது வந்துட்டு நா மொத மொதல்ல சாப்பிடும் போது எனக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆனா ஆ என்ன சொல்றது டேஸ்ட்டு மட்டு டிஃப்ரெண்டா இருந் ச்சானா எனக்கு ஓகே அப்படிங்கற மாரி நா சாப்ட்டே
ம் நல்லா இருக்கும் நீங்க கருப்பு அந்த கருப்பு கவுனியில பொங்கல விட வரகு சாமையில பொங்கல் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு
ம் ஓகே தோழி
பாருங்க
ம் நா நெறையா இனிமே நீங்க சொன்னதுக்கப்புறோ இனிமேதா சரி ட்ரை பண்ணன்னு அப்படிங்கற மாரி எனக்கே தோணுது ஏன்னா நெறையா தெரிஞ்சுக்கிட் டேன்னா நம்ம பண்றதெல்லா வந்துட்டு நார்மல் இட்லி தோச அந்த மாரி தானே பண்ணுவோ இது வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணது இல்ல அ அது நீங்க சொன்னோனா எனக்கு ஓகே இதெல்லா பண்ணா கூட கொஞ்சோ சத்தாருக்கு குழந்தைங்களுக்
கண்டிப்பா கண்டிப்பா இதுலயே சப்பாத்தி சப்பாத்தி நம்ம குப குக் பண்ணும் போது என்னன்னா அந்த கொழந்தைங்களுக்கு வெறும்மனையா சப்பாத்தி மா வய கோதும மாவ பெசஞ்சி மட்டு குடுக் கூடாது அதுல நெறையா ஆட் பண்ணணு இப்போம் அ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணா அது உருளைக்கிழங்கு சப்பாத்தி பீட்ரூட் அந்த சார எடுத் து ஆட் பண்ணா பீட்ரூட் சாப்பிடுற அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கல அந்த கலர் கலரா அ நெறைய வண்ணங்கள்ல குடுக்கும் போது அந்த கொழந்தைங்க வந்து அத ஏத்துக்கிடுவாங்க ரொம்ப லை விரும்பியு அவுங்க சாப்புடுவாங்க
ம் ஆமா தோழி நீங்க சொல்றது சரிதா அடுத்து வேற என்ன தோழி இருக்கு இதுல சமையல்ல சமையல் சொல்லணும்னா நீங்க சொல்ற மாரி சொல்லிக்கிட்டே போலா நெறைய இருக் கு பேசுறதுக்கு
போல அதே மாரி நம்ம வந்து ஒ வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா எல்லா நம்ம கொழந்தைங்க வந்து உழுந்த சோறு அப்டில்ல உழுந்த களி கண்டிப்பா குடுக்கணு
அது அவங்களுக்கு சத்தாருக்கு
கண்டிப்பாபா நம்மளோட எலும்புகளுக்கு வந்து ரொம்ப வலுவு ஊட்டுறது வந்து அதுதா நீங்க எந்த டாக்டர் போனாலு அதுதா சொல்லுவாங்க கண்டிப்பா இத குடுங்க நா எதுக்கு சொல்றேனா ஒரு அனுபவ பாடம் ஏன்னா நா வந்து ரொம்ப எடுத்துக்கிட மாட்ட இட்லி தோசை மட்டு தா உளுந்து அம்மா உலுந்தங் கலில்லா கண்டுக பண்ணி தருவாங்க நா சாப்ட மாட்ட ஆனா எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னனா கால் வலி ரொம்ப அதிகமாயிடுச்சி அப்போ டாக்டர்கிட்ட போனோன்ன அவங்க ஸ்கேன் எல்லா எடுத்து பாத்துட்டு சொன்னாங்க சொன்னது என்னனா உங்களோட எலும்பு வந்து மஞ் வெ வெள்ள கலர்ல இருக்கு ஆனா நம்மளோட போன்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணு போது டார்கா இருக்கணுமா
ஓ ஓ
ஆ உங்க உடம்பு வெள்ளையா இருக்கு அப்பதா அந்த டாக்டர் சொன்னாங்க அப்ப அதுக்கு என்ன பண்ணனு அது ஒண்ணு பண்ண முடியாது நீங்க சின்ன வயசுல இருந்து ஃபுட்ட எடுத்திருக்கணு நெறய உளுந்து சாப்ட்ணு அம்மா குடுக்கு போம்போது உளுந்து நீங்க எடுக்காம இருந்திருப்பீங்க அததா சொன்னாங்க
ஓகே தோழி நம்ம அடுத்த தலைப்பில பேசுவோ நன்றி தோழி
கண்டிப்பா தோழி நன்றி நன்றி